வணக்கம் தோழி ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தொலி சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இருக்கோ
ஆஹ் சேரிங்க தோழி
ஸ்கூல் பாப்பாக்கு எத்ன மணிக்கு முடியு
எங்க பாப்பாக்கு வந்து நாலு மணிக்கு விடுவாங்க தோழி நாலு மணிக்கு வாங்க நான் இங் இங்க இருந்து மூணு அம்பது மூணு அம்ப கரெக்டா மூணுஅம்பதுக்கு இங்க இருந்து போவேன் சும் பக்கத்துலதா சாடி ஏ நம்ம கொஞ்ச ஒரு ரெண்டு தெரு தள்ளிதான் அதனால கொஞ்சம் மூணு அம்பதுக்கு போ வேண்டி தா இருக்கு நீங்க உங்க பையனுக்கு தோழி
ஆஹ் ந ஒரு போரோ ஓ கிளாக் வருவாரு ஸ்கூல் வந்து த்ரீ பார்டி பை கு விடுவாங்க ஸ்கூல் பஸ்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் ஆஹ் போர் தேர்ட்டிக்கி தா வீட்டுக்கிட்ட வருவாங்க ஒரு பத்து நிமிஷத்துல போனா கூட்டிட்டு வந்தர்லா கீழ
அவுங்களே வந்துருவாங்ளா
நா போலன்னா அவுங்களே வந்துருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நா போக பாப்பே போய்தா கூட்டிட்டு வரணு அந்த பேக் எல்லா ரொம்ப வெய்ட்டா இருக்கு
ஆமா ஆமாங்க தோழி இப்ப இருக்ற பசங்களுக்கு பேகு ரொம்பவே வெயிட்டா குடுத்துறாங்க அது புத்தகத்த நெறைய புத்தகமா குடுக்குறாங்க அ டாமா பிரிச்சு கூட அங்க குடுக்க வேண்டித ஒரு ஃபர்ஸ்டு டாம்கே அவ்ளோ குடு
ஆ நோட்ஸு நெறைய புக்ஸு பிரிச்சு ட்டாங்க நோட்ஸ் வந்து நெ றைய இருக்கனால பாவம் கொழந்தைங்களுக்கு தூக்கிட்டு வர முடியறதில்ல அதுனால அவுங்க எடு சிரமபடுவாங்களேன் டு நாங்க போவோ இருந்தாலும் பரவால்ல மம்மி நானே எடுத்துகிறே அப் பின் சொல்ட்டு லன்ச்சு பேக மட்டு எனகிட்ட குடுத் டு அப்டியே பேசிட்டே வந்து ருவாங்க ஃபோர் ஃபிஃப்டீன் அந்த டைம்கு நா கீழ போனென்னா ஒரு டென் மினிட்ஸ்ல பஸ் வந்துரு
ஆ சேரிங்க தோழி சேரிங்க தோழி இப் போ உங்க‌ வீட்ல நைட்டுக்கு என்ன தோழி சாப்பாடா அதே
ஆ நைட்டு மட்டு டிபன் செஞ்சு குடுத்துருவே மார்னிங் டைம் இருந்துச்சுனா டிபன் குடுப்பே இல்லனா காலை கும் மதியத்துக்கு ஒன்னாவே லன்ச் பண்ணிடுவே டைம் எப்டி இருக்குன் பா து பொறுத்த தா உம் இதுதா வேணு அதுதா வேணுன்லா கேக்க மாட்டாங்க செஞ்சு குடுக்குறே சாப்டுன்னு சொன்னெ ஓகே ஓ அவுங்களுக்கு எதாது பிடிக்காததா இருந்தா மட்டு இன்னைக்கு வேண்டா மாத்தி பண்ணி ணிக்கா அப்டின் சொல்வாங்க நானு கேட்டுட் தா சமப்பே . .
ஆஹ. . சேரிங்க தோழி சேரிங்க. இப்போ உங்க வீட்டில் யார் யார் தோழி நீங்க மட்டுமா.
நானு எ ஹஸ்பண்டு என பைய மட்டு. அதா.
சேரிங்க சேரிங்க.
உம் எல்லா இருக்காங்க ரிலேட். ஃபிரெண்ட்ஸ் எல்லா பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. அதனால கொஞ்சோ தனி ஃபேமிலியா இருக்கு. அதுனால வருவாங்க போவாங்க. போதுங்க இபப ஒரு. இருக்கிற பையன வச்சு சமாளிக்க முடியறது இல்லைங்களே நம்மளோட. வரவு செலவுல்லாம் பாத். பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா போயிட்.
அப்படிங்களா தோழி அதே மைண்ட் செட்டோடதா நாங்களு. இன்னொன்னு வேணா அப்படின்னு முடிவு பண். ணோ. பைய. இல்ல இவ்ளோ வர்ஷமாச்சி அதா கேட்ட.
ஆஹ நா ஃபஸ்ட்டு லிருந்தே நாங்க பிளான் பண்ணிட்டோ ஒரு. ஹ ஒரு பேபியோட போதும் அப். து பிளான் பண்ணனால அப்டியே இருக்கோ.
சேரிங்க. சேரி சேரிங்க தோழி. ஆஹ ஒரு பொண்ணு தோழி. ஆமா இப்ப நிறய பேர் சொல்றாங்க இருந்தாலும் நாங்க கேக். இருக்குறதுதில்ல. எ வீட்டுக்காரர் இது. பொண்ணுந். னா ரொம்ப புடிக்குமா அனால பொண்ணு இருக்கிறதே ராணி மாரி பாத்துக்லா அப்டின் சொல்லிட்டு அவரு விட்டாரு.
ஆஹ.
பையந்தா மைண்ட் செட்ல இருந்துச்சா. பொறக்கும் போது கூட இப்ப பொண்ணு பொறந்தா ஓகேயா. அப்டின்னு. முடிவு எடுத்துட்டு அஹ போது ஒரு.
. அது எதுவா இருந்தாலும்
ஆமா ஆமா ஆனா அவருக்கு வந்து பையன் பைய வந்து ரொம்ப ஆசயா பொறக்கணும்னு நினைச்சரு பேபி சவுண்ட் கேட்டு கூட பையன் தா முடிவு பண்ணியிட்டாரு அப்பறம் டாக்டர் சொன்னதுக்கு அப்பறம் தா பொண்ணுன்னாலே ஓகே பொண்ணுன்னா நமக்கு ராசிதா அப்டின்னு சொல்லி அதுவும் சொல்றாரு ஒரு பொண்ண ஆச்சு அவுங்களா ரொம்ப பெரிய ஆள் ஆய்டுவாங்க அப்இப்டின் எதோ டைலாக் லா வுடுவாரு சொரிக் ஒகேவ அவர பிடிக்கல
அவரோட அவரோட மனசு மாதிரியே நடக்க உ
ஆமாங்க சிஸ்டர் நெறய பேரு சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணிடே இருப்பாங்க எனக்கு நா ஒரே வார்த் யாார் என்ன சொன்னாலு என் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுங்கக் ஏ என்கிட்ட சொல்லாதீங்கன்ன
ஆஹ் நெறய பேர் எனக்கு இது சொல்லும் போது நானும் இதே வார்தய சொல்லியிருக்கேன் எ அம்மா கிட்ட கூட நான் சொல்லிருகே நீங்க போயு உங்க மறுமக கிட்டே தாராளமா கேட்டுக்கோங்க
ஆமாங்க ஆமா நம்கீட சொல்லி சொல்லி நம்ம கேட்டு கேட்டு நம்ம ட்டு ஒரு மாதிரி ஆயிடுக்
ஆஹ் நம்மளோட மனசுக்கு ஓகேன் இருந்தாலு அவங்க வந்து வேணா நம்ம நமோ
ஆமாங்க ந பகத்தில்
மேனேஜ் பண்றதுக்கு ஆவுமா அப்போ நம்ம நம்ம பாத்துகுறோம் பாத்துக்குறோம் அப்டின்னு நென ஸோ கூட அது வந்து ஒரு டைம்ல ஓகேவா தோணு அஹ் எனக்கு வந்து ரொம்ப டைம் கேப் எடுத்தனால நான வேண்டானே முடிவு பண்ணிட்டேன் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நா டைம்க்க நெறையா இருக்கு
இப்போ உங்க பையனே கேக்குறதுலையா எனக்கு போர் அடிக்குது
ஆஹ் இல்ல நான் அவர்கிட்டையு அது அவர் ஒரு பிப்த் ரேஞ்ச்ல இருக்கும் போது நாங்க கேட்டு டோம் அவர்கிட்டையும் அவருக்கு கொஞ்சம் நல்லா டின்னு போது அவர்கிட்டயும் கன்சல்ட் பண்ணோ நாங்க பின்னாடி வந்து அமல் சொல்ல கூடாதுல்லையா யாய தனியா விட்டுட்டாங்க அப்டின்னு அதனால கேட்கும் போது இல்ல நானே போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு
போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க என் பொண்ணு கூட இப்போ அவளுக்கு ரெண்ட இண்டாது தான படிக்றா ஆ அவங்க என்ன சொல்றாங்க நமக் கொஞ்ச நெரோ விளையாட விட்றோம் ஏன் பக்கத்துல்லையுன் அண்ணா அவுங்க என் வீட்டுக்காரரோட அண்ணன் பசங்களா இருக்காங்க எப்பவுமே கோட்டு கோட் கோட் விட்டு போயிட்டு வர முடியாதுல்ல அப்போ அவங்க என்ன சொல்றாங்க நீ ஏன் எங்கள தனியா வச்சிருக்க எனக்கு போர் அடிக்குது ஒன்னு நீயும் விளையாட வர மாட்ற பாப்பாவ கோடுத்துட்டு போய் பாப்பாவ ஹாஸ்பிடல்ந்து எப்டியாசும் பண்ணி ஏதாது பண்ணி எனக்கு எடுத்துட்டு வா அப்டின்னு சொல்லி என்கிட்ட ஒரே சண்ட அவுங்க அவுங்க இ இந்த வயசுல இப்போ இப்டி ஒரு சண்ட நா அனாலயே நான் சொல்லிட்டேன் உங்க அப் எதா இருந்தாலும் உங்க அப்பாட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க அவங்க அப்பாடகுட கேட் ட இல்லடி தங்ககோ நீ தான் நீ நான் சொன்னே நீ நீ இருந்தா மட்டும் தாண்டி நல்லா பாத்துக்க முடியும் உனக்கு வேற தம்பியோ தங்கச்சியோ வந்தா பாசம் அப்டியே மாறும் அப்புறம் நீ ஏதாவது பண்ணா அடி வாங்குவ அப்படி இப்படின்னு ஐயோ அந்த குழந்தய நான் பாத்ரூமா பாத்துக்குறேன் நீங்க பாத்துக்கவே தேவயில்ல நான் வளத்துக்குறேன் ஏன் பாப்பாவ
அதே ஒரு நமக்குன்னு ஒரு தம்பி தங்கச்சின்னு அந்த மாரி வந்து அவங்க கேர் பண்ணிப்பாங்கதான் இல்லன்னு சொல்ல உங்களுக்கு டைம் இருக்கு அதனால நீங்க ட்ரை பண்லான் கண்டிப்பா எனக்கு டைம் அந்த டைம்ல வந்து எனக்கு டைமும் இல்ல பட் அதுக்கான மைண்ட் செட்டும் இல்ல
உம் ஏ வீட்டுக்காரருக்கு சுத்தமா வேர்க்கவே இல்ல அவருக்கு அ வருக்கு வந்து ஒரு மூணு காரணம் மொதல் காரணொ அவருக்கு பொண்ணு பொறந்துருச்சா அனால அவள ரொம்ப நல்ல பாத்துக்குறோ அப்டின்னு ரெண்டாது கார்ல வந் து நம் ம ஒரு பொண்ணுக் ஒரு கொழந்த வெச்சுட்டே இந்த ஜென்ரேஷன்ல வளக்க்குற து ரொம்ப கஷ்டொ ஆ அவளுக்கு அவளு கு செலவு பண்றதுக்கே கரெக்டா போயிடு மூணாவது எனக்கு சிசரின் அது இந்த மூணு ஆல் மூணு இருக்கிறதுனால அவரு வேண்டா அப்டின் சொல்றாரு அந்த காரணத்துக்காகவே செய்வது ஆமா ந பண்றது சொல்லி நம்மள விட்டுர்றது
உம் எ எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து நார்மல் தா நார்மல்தா ரொம்ப கிரிட்டிகல் ஆனால் அ து வந்து இது வரைக்குமே இந்த பேச்சி எடுத்தோனாலே வேணான்டுருவாங்க ரொம்ப க்ரிட்டிக்கல் ஆய்தா அந்த கொழந்தையே நா பெத்தெடுத்தே நானு ரொம்ப வேண்டா அவ்ளதா கேக்க ஆரம்மிக்கவே வேண்டா அவ்ளதா
ட்டது நல்லது தா ஒரு என்ன சொல்றது என்ன கொழந்தைங்களுக்கு ஒரு ஷேரிங் மைண்செட்டெல்லா வரு இப் இ‌ நம்ம நம்ம சொல் நீங்க கொழந்த பெத்துக்குறனால் வருனெல்லா நா கன்ஃபாமா சொல்ல நம்ம சொல்லி கொடுக்கறதுனாலையு வருது என் பைய இப்ப எல்லாத்துக்கு குடுக்குறா இருக்கிறான் தா ஆனா வந்து அத நம்ம சொல்லி குடுக்கணு ஆனா அந்த கொழந்த இருந்துச்சுன்னா அது தானாவே அவுங்களுக்கு வந்துரு உம்
ஆமாங்க ஆமாங்க தோழி
அதனால பாருங்க உங்களுக்கு அவங்க அவங்கலோட இது தானே இதெல்லா ஆஹ் நீங்க நல்லா யோசிச்சு முடியு பண்ணி ஒரு முடிவு எடுங்க
உம் எடுத்தாச்சு இதுக்கு மேல ஓ முடியில அவ்வளதா சொல்லி சொல்லி பாத்துசைலல
பேசினவு ச சமாளிக்க முடியாதது ஒரு அதுதான் கரை ஆஹ் சொல்றது ஏன்னா இப்ப உள்ள ப்பவும் தான் இதுல நம்ப கல்யாண வரைகும்ல்லாம் யோசிச்சு பாத்தலே அவே நமக்கல்லாம் தலை சுத்தி
ஆமாங்க தோழி ஆமாங்க
நடக்கறதெல்லாம் நடக்கு கடவுள் அதுக்கான ஒரு இதவ வெச்
இலோ
உம் சேரிங்க உங்க பையனுக்கு நீங்க ஸ்நாக்ஸ்ல கட்டி தருவிங்களா தோழி என்ன என்னென்ன ஸ்நாக்ஸ் கட்டி தரிங்க ஆஹ்
ஆஹ் அவரு இப்பா பெரிய கிளாஸ்ன்றதனல சாப்படுறக்கு டைம் இருக்கா ஆஹ் அவர் கேக்குற அன்னைக்கு மட்டும் அவரு எடுத்துட்டு போவாரு நட்ஸு ஃரூட்ஷீ பஸ்ட் எல்லாம் பிஸ்கெட் அது இதுன்னு குடு உத்தமிச்சுட்டு இருந்தோ இப்ப கொஞ்ச பெருசாக ஆகா ஆக ஒரு து தோ இதெல்லாம் சாப்பிடடா இதெ்டனாலப்ப எடுங்கோ ஏதாவது பாதம் அந்த மாரி இல்லைன்னா கூட வேர் கடலா அந்த மாரி பேரிச்சும் பழம் அந்த மாரி எது குடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க
பொண்ணுக்கு வந்து இந்த சிப்ஸ் கொடுக்கனா அவங்க சிப்ஸ் வேணும் சிப்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க இந்த பேக்கெட் நா அந்த ஊர்ல கிழங்கு சிப்ஸ் வேற சிப்ஸ் நேந்திரப்பழம் அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லாங்க மெயின் நான் பாதாம முந்திரி எல்லாமே வாங்கி வச்சுப்போம் அப்டி அது கொடுத்தாலும் அது அப்படியே திருப்பி திருப்பி எடுத்துட்டு வருவாங்க இந்த வருஷம்தா கொஞ்சோ மிஸ் மாறி இருக்கிறதுனால கொஞ்சோ பயந்து சாப்பிடறாங்களா என்னன்னு தெரில. இப்பதா கொஞ்சமாசி. வந்து லைட்டா காலியாயிட். டு வருது.
பெச பெருசாக சரியாயிருவாங்க தோழி. நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்தியானதா கொடு. கு அவங்க லைப் அப்படியே கொஞ்சோ கொஞ்சமா மாத்த பாருங்க. அவங்க வந்து புரிஞ்சு.
சேரிங்க தோழி உங்க கிட்ட பேசு. னுது ரொம்ப நல்லா இருந்தது தோழி ரொம்ப நன்றி. அடுத்த சண்திப்பு மீண்டும் பா. ஆ. ரொம்ப நன்றி சேரிங்க தோழி ஆஹ வணக்கம்.